ஹலோ வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா தோழி ஹ நல்லா இருக் நீங்க நல்லா இருக்கீங்களா உம் நல்லாருக்கு நானா தோழி இந்தா இன்னிமே தா தோழி சமையல் பண்ணனு தோழி
யா என்ன சமைய என்ன
இட்லி தா தோழி இட்லி தா தோழி
இட்லி வெச்சு சட்னி வெக்கணு
உம் ஆமா என்ன சாட்டு ஆஹ் இப்ப தா தோழி வந்தே அக்கா வீட்டுக்கு போனுன் சொல்லிருந்தன்னல்லயா அதா அக்கா வீட்டுக்கு வந்துட்டே உம் இங்க தா தோழி இன்னைக்கு அக்கா வீட்ல இரு இருக்க போறே தங்க போறே நாளைக் கொஞ்ச இங்க வேல இருக்கு அதனால புள்ளைங்லா தனியா இருக்குன் சொல்லிட்டு இங்க தான் தோழி இருக்க போறே ஆஹ் ஆமா தோழி உம் நீங்க என்ன புரியல தோழி
அக்கா வீட்ல எல்லாரு இருப்பாங்கல்ல அக்கா வீட்ல மாமியாரு அவங்க ஹஸ்பண்ட் எல்லாரு
ஆஹ் இ இருப்பாங்க தோழி நா இங்க கொஞ்ச அந்த ஒரு இது கர்மாதி சொல்வாங்கல்ல அது அதனால நைட்டுக்கு யாரு இருக்க மாட்டாங்க இரவு நேரத்துல
ஓ அங்க யார் வீட்ல கர்மாதி சொன்னீங்க
இது வந்து அஹ் அக்கா மாமியார் இருக்காங்கல தோழி அவங்க தம்பிய அவங்க சின்னம்மா பைய எறந்துட்டாங் க
செரி செரிங்க
னால கர்மாதி தோழி நா இன்னைக்கு நைட்டு நாளைக் காலைல எல்லா வந்திருக் காங்க இப்ப எனவ பா பன்னெண் மணிக் போனாங்ன்னா விடிஞ்சு தா வருவாங்க அப்பறோ இது இ புள்ளைங்களுக்கு யாரு இருக்க மாட்டாங்க தொணைக்கி
ஓ சரி சரி சரி
க நா வந்துருக் க தோழி திரும்பி காலைலியு போவாங்க போலக்கு
ஓ சரி தோழி அங்க போய் தா சாப்பாடு செய்ணுமா நீங்க
ஆஹ் ஆமாந் தோழி அக்காவு பண்ணிட்ருக்காங்க கூட ஒத்தாசியா பண்ண வேண்டியதா ஆஹ் ஆமா தோழி வந்திருக்காங்க கொஞ்சம் சரி ஆஹ் அது இருந்தாடி வந்திருக்கே கக்க அதனால
நாந்தா இப்பதா பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு ஊட்டிவுட்ட அஹ் இட்லிதா இட்லி மாங்கா சட்னி வச்சு ஊட்டி வுட்டே வெண்பாக்கு மாங்காய் சட்னி பிடி எப்போதும் போல தக்காளி சட்னி செய்யறோ லயா அதுல மாங்க மல்லித்தல கருவபில மட்டும் சேத்துக்கணும் எக்ஸ்ட்ரா
மாங்கா வந்து புளிப்புல்லாத மாங்காவா எடுத்து
இல்ல இல்ல என்னமாங்கா வேணாலு கலந்துக்கலாம் ஆனா கொஞ்சம் புளிப்பாருந்தா நல்லாருக்கும் ஆஹ் ஆமா நம்ம வந்து காஞ்சமிளகா பச் மிளகா இது ரெண்டு மே
ஆஹ் ஆஹ் ஆஹ்
திரி காஞ்ச மிளகா பச்ச மிளகாம போடணும் அப்ப இதையே சேர்த்துக்கணும் அது என்ன என்னவோ என்ன சொல் காஞ்சம் பச்ச மிளகா போட்டுக்கணும் ஆஹ் கருப்வ புள்ள மல்லி ரெண்டையும் சேர்த்துக்கணும்
ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி சரிங்க தோழி சாப்பிட்ட சாப்பிட்டாச்சுங்கள ரெண்டு பேரும் பாப்பாங்களாம் சாப்ட்டாச்சா உம் உம் உம் உம்
இதோ
சரிங்க தோழி சரிங்க தோழி சரிங்க தோழி எங்கேயும் வெளியில எங்கேயும் போவில்லயா தோழி நாளைக்கு வெள்ளியவுங்கிறதால விடுமுறை நாட்கள்
அதா
ஆமா தோழி
நாளைக்கு போகல என்ன செஞ்சு பாத்தாங்க ஓ சொல்லுங்க ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க
கேக்குதுங்களா நா
ஆ நல்லா கேக்குது கேக்குது இல்லல்லப்பா கணவர் வந்தாங்க ஆ ஆ சொல்லுங்க தோழி
ம் சொல்லுங்கத நீங்கள்ளாம் இன்னும் சாப்படலையா தோழி
ம் நா இன்னும் சாப்பிடல
ம் சரிங்க சரிங்க சரிங்க ம் ம் ம் நாளைக்கு என்ன நாளைக்கு எதாவது முடிவு பண்ணி வச்சிருக்கீங்களா என்ன வாங்கி தரலாம் அப்பிடின்னு
உக்கூ கோழி நெஜமாவே
ஹலோ
அ நாளைக்கு இல்லல்ல நாளைக்கு இது வரைக்கும் ஒன்னும் முடிவு பண்ணல
ம் ம் ம்
நாளைக் ஃபுல்லா ஓய்வு குடுத்துலான்னு இருக்கேன்
இல்ல தோழி சமையல் சொல்ற ஞாயிற்றுக்கிழமை நம்ம அ அசைவம் பண்ணுவோம் இல்லையா
சமையல நா
ஓ சமை சமையலுக்கே ஓய்வு குடுத்தலானு இருக்கீங்களா சரி விடுங்க ஒரு நாள் விடுமுறை நாட்கள் வெளியில வாங்கி சாப்பிடலாம்
ஆமா அப்படிதா நெனைச்சுட்ருக்கே என்னா முடிவு பன்றதுனு காலையில தா தெரியு ஏன்னா இப்போ ஒரு மைண்ட் இருக்கு காலைல ஒரு மைண்ட் ஆட்டமேட்டிகா கிச்சனுக்கு போய்டு காலு
ம்
அதனால நாளைக்கு என்ன ஒரு முடிவுல இருக்கன்றது நாளைக்
தோழி இந்த மந்தி பிரியாணிலா உங்களுக் புடிக்குமா
அய்யோ ஏ நீங்க அத வேற நியாப் முருத்தியூரிங்க தோழி அத கேட்டு நா இவங்களுக்கு
எனக்கு ரொம்ப புடிக்கு தோழி அ து அ து மாரி ம் ஆ அது நம்ம ஊரோட வெளி வெளியூர் இன்னு நல்லா இருக்கும் தோழி
இது நான் இப்ப கிட்ட நான் ரொம்ப நாளா நான் கேட்டுட்டு இருக் கன் அது என்னன்னா அது சாப்றதுக்கான சரியான நேரம்தா இல்ல
ஆஹ் கரெக்ட் கரெக்ட் ஆனா உ இருக்கு தோழி எங்க ஊர்லயும் இருக்கு இருக்கு ஒரு இடத்துலதான் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா இடத்துலயும் இல்லை
அப்படியா இங்க இல்லையே நா வந்து இடத்துல கேல்வி பட்ருக்க
அப்படியா செரி செரி எனக்கு ஒரு இடத்துல தான் சொல்லி இருந்தாங்க ஆனா வாங்கல இங்க வாங்குனது இல்ல
ஓ ஓ அதே நீ இப்பமே மந்தி பிரியாணி சாப்பாரியானு சொல்லீட்டுதா அனச் ட்டு போனாங்க நேத்து எனக்கு உடம்பே முடியல்ல அது என்னவோ தெரியல ஆஹ் அப்படியே உடம்பு ரொம்ப அசதியாவும்
உஹம் உம்
வைத்துக்கு ஏதோ பிரச்சனைையானமாரியும் அப்படி ஃபீல் பண்ணே நேத்து அதனால நைட்டுக்கு சாப்ப பாடே வேண்டான்னு சொல்லிட் விட்டுட்டே அவங்களுடைய பர்த்டேன்றதுனால அப்படியே ஆ அவங்க மட்டும் சாப்பிட்டாங்க அவங்க அவங்க பிள்ளைங்க மட்டும் சாப்பிட்டாங்க
உஹம்
வீட்டுக்கு வந்துட்டேன் நான் நேத்து ஃபுல்லா எதுமே சாப்பிடல்ல சொல்லப்போனா அதாவது போனதா மந்தி பிரியாணி
ஏந்தோழி ஒழுங்கா தூக்கம் இல்லாத காரணத்தினால் கூட இப்படி இருக் இருக்கலாம் கூடயா உங்ககளுக்கு
இல்ல இல்ல நேத்து சாப்பிட்டு சாப் ப்பாட்டு அந்த மாதிரி இவங்க வெளியில மாம்பழம் ஜூஸ்னு சொல்லி வாங்கிட்டு வந்த வந்தாங்க
ஆஹ் ஆஹ் ஆஹ்
ஜீஸ் வாங்கித்வந்தாங்க
உம் உம்
து எனக்கு அது சூட்ட களப்பி உட்டுட்டா இல்ல என்னன்னு தெர்ல எனக்கு ஓ சுத்தமா முடியவேல நேத்து ஒத்துக்கவே இல்ல
நீங்க அப்ப என்னப் பண்றீங்க இந்த சீரகம் ஆ ஓமம் சோம்புல்லா இருக்குல்ல தெரியுமா அத நல்லா வெந்நீர்லப் போட்டு நல்லா ம் அ ஒரு டம்ளர் ஊத்துறீங்ன்னா அர டம்ளர் வர வரைக்கும் நல்லா காச்சு அது அப்டே அந்த நிறம் மாறும் ல அப் ப்ப எடுத்து அத குடுத் ச்சுடுங்க தோழி அஸ் சரியாயிடும் இது வந்து செரிமான கோளாறுதா
ஆமா ஆமா எங்க வீட்ல எப்போதுமே வந்து சீரக தண்ணி அல்லது சோம்பு தண்ணி எப்போதுமே இருக்கும் இப்ப நம்ப டெய்லிமே வந்து தண்ணி சூடு பண்ணிர் தா குடிக்கிறது ஏனா இது டேரக்டா கீழே இருந் தண்ணி வரதுனால
ம் ம்
எப்பமே தண்ணி சூடு தண்ணி ணிதா குடிக்கிறதா அதுல தண்ணி கொதிக்க வைக் குக் பொழுது சோம்போ
ம்
இத குடிக் கிறது நீ தானே இவங்க அன் அளவுக்கு மீறி சாப்டுட்டே வாங்கிட் டு வந்துட்டா நெறையா வாங்கினு வன்ட்டாங்க பிள்ளைங் இது எல்லா இ இயல்பா உள்ளதுதானே இப்போ சோறு வடி ச்சனா மீந்து கடந்தா நம்ம திங்கிறது இல்ல இந்த வயித்துக் குப்ப வ கொட்றோ அதே மாதிரி நேத் து வாங்கிட்டு வந்துட்டாங்க ஜூஸு அது என்ன இருக்குதோ காசு கொடுத்து வாங்கி
ம்
நா எடுத்து குடிச்ட்டே அது அவ்வளோதா
ஓ
வெப் கலைக்கு இன்னக்கே மறைக்குமே எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியாக தா இருக்கு
உம் அதான் நீங்க பாத்து இது பண்ணிக்கோங்க நீங்க உங்களுக்காவது வந்துடுது எனக்கு வராதழ உள்ளுக்குள்ளாரே இருந்துகிட்டு ஒரு மாரி பண்ணிட்டு படுக்க விடாம அந்த மாதிரி
அதுதா ஒடம்ப நம்ம கொஞ்சம் செட் ஆக மாட்டறது வேற மழை வேற கிளைமேட்ட சேஞ்சி சேஞ்ச் ஆகி வருதுல்லோ அது ஏதோ வந்து க்கல ஆமா ஏதோ ஒத்துக்கல சம்திங்
உம் சரிங்க தோழி சரிங்க தோழி
ஜா
என்ன பண்ண தெரியலத் தோழி இவங்க எல்லாம் போய்டவாங்க வேற காலையிலுளுக்கு இவங்க எல்லாரும்கும் தோசை ஊத்தி கொடுத்து விடுவேன் ஆஹ் கல்ச்சட்னி அந்த மாரி செய்து ஆஹ் மதியத்துக்கு என்ன தெரியல தோழி இல்ல சிக்கிரம் வந்துடுவார்கள் நா இல்ல பக்கம்தா பக்கம் பக்கம்தா உம் நா செஞ்சு வேன் ஆனா இது மூணுத்தையும் சமாளிக்கவே கரெக்ட்டா இருக்கும் தோழி
ஆமா ஆமா அதது என்னவா அது உண்மதா
அஹ் அதனால ஒண்ணு உம்
தருமாரி சொன்னீங்க இல்லையா அதுலதா அங்க சாப்பாடு
இல்ல அங்க இவங்களுக்கு இல்லைன்னா நான்வெஜ் ஏதாவது பிரியாணி அந்த மாரி வாங்கி கொடுக்க வேண்டியது தா தோழி இல்ல சீக்கிரம் வந்து விடுவாரு கள் அப்படின்னாலும் அவங்க வெளியில தான் வாங் கோவோம்
அப்ப வந்து நீங்க தூரம் தா அந்த இடத்துக்கு போக வேண்டிய இடத்து மா அங்க சாப்ப அந்த வீட்டு்ல சாப்பாடு கெடையாது வெளில தா சாப்படணு நாளைக்கு
இவங்கல்லா வெ வீட்டுல சாப்பிட்டுருவாங்க தோழி அங்க இவங்க பசங்களுக்கு மட்டு பிரியாணி வாங்கி தந்துரலாமா
ம் ஆஹ் அதுக் தங்கெ
உம் அப்டி இல்ல அக்கா சீக்கிரம் போயிட்டு வந்து விட்டார்கள் என்றால் நா கெளம்பி விடுவே தொழ வீட்டிருக்கு
இப்ப நீங்க போகல அந்த எடத்துக்கு
போகவே இல்லை தோழி
ஓ சரி சரி சரி சரி அப்ப அக்கா வீட்டு்லதா இருக்கறீங்க நீங்க
ஆஹ் ஆமா தோழி அதனால தா தழி கொஞ்ச லேட் ஆயிட்டு கெளம்பி வந்தோ அப்டியே அஹ் கலையில கொஞ்ச இதெல்லா ஜாமான்ல்லா வாங்க வேண்டியதாயிட்டு பத்தாதுக்கு எனக்கு கால் பண்ணது வேற தெரியவில்லை தொல்லி நீங்கள் தொலைபேசி
ஓ ஆமா நா நெனச்சே ஏனா அப்பற சரின்ட்டு சார்ஜ் வேற இல்ல லேசா சார்ஜ்
உம் எனக்கு எனக்கு என்னன்னு தெரியல தோழி இருந்த ஒரு மூன்று நாட்களாவே வாட்ஸ்அப் அந்த இது தொலை இது சவுண்ட் வரமாட்டேங்குது தோழி
இல்ல இல்ல இது வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் கால் வர முடியாது நார்மல் காலே எனக்கு போக மாட்டேங்குது நார்மல் காலே எனக்கு நேத் நெட்வொர்க்கு பிஸி அந்த மாதிரி எதனா சொல்லிக்கிட்டு கெடக்கு
உம் உம் உம் உம்
சரி சரிங்க போ
அதுதா எனக்கு சவுண்டு கேட்கவில்லை அது என்னன்னு பாக்க வேண்டு அப்பற இல்லைன்னா கஷ்டமா ஆயிவிடு
ஆமா ஆமா அப்புற நமக்கு ந நம்ம கால் போக அப்படின்னாக்கா அது நமக்கு சிரமமா
உம் அதா அம்மா சொன்னார்கள் இரவு கால தொலைபேசி பண்ணு என்ன ஏதுன்னு கேட்டுவிட்டு அக்காட்ட கேட்டுவிட்டு சொல்லு அப்டி இல்லைன்னா ம் அங்க இல்லனா வாங் இ ஆஹ் இது வந்தோனே நீ வந்து அதுவேண்ணா பண்ணு அப்டினு சொல்லியிருந்தாங்கல் அதுதா என்னனு பாக்கணு தோழி கொஞ்ச ஒருப்பா
நாளைக்கு கடையில சாப்ட்
நா சொன்னே இல்ல அ ஆஹ் நா சொன்னேனே தோழி வீடு இது பண்றதுனால வேற வேற வீட்டில் இருக் இருப்போ என்று அதனால அங்க போனத்துலருந்து எதும் வாங்க இல்லை இவரும் இங்க வந்து விட்டார் இல்லையா மீன்ல்லா ம் உங்களுக்கு அந்த அளவுக்கு புடிக்கலா அங்க வறது அதனால அம்மா வாங்கல தோழி அங்கெல்லா அது பத்தாததுக்கு ஆறு அருவாமன மொத கொண்டு எல்லாத்தையுமே விட்டு வந்துட்டோம் இப்ப எத எது எங்கெங்க இருக் இருக்குனு தெர்ல மாடி வீடுங்கிறதுனால நம்ம அங்க சரி அருவாமன கூட பிரச்சனை இல்ல அத கூட வாங்கி நம்ம அறிஞ்சிருவோம் தூக்கி போடுறதுக்கலாம் இல்ல தோழி அடுத்த நாட்
சுத்தம் செஞ்சுட்டு அத தூக்கி போடுறதுக்கு உங்களுக்கு சரியான இடவசதி இல்ல
ஆ இல்ல நம்ம மறுநாள் குப்பக்காரவங்க வந்து கேட்டாதா குடுக்குற மாரி இருக்கு அது வரைக்கும் இன்னும் நாரி போய்விடும் தோழி பூன தொள்ள வேற தாங்கமுள்ள ல ம் ர் அதுக்காகவே பயந்துட்டு வேண்டா இன்னு ஒரு வார தான நம்ம போய் அங்கே போய் வாங்கி கிலாம் அப்டின்னு இதுன்னா வீட்டுக்கே வரு தோழி இங்க நா கொஞ்சோ பாத்து வாங்கி இது பண்ணுவாங்க வாடிக்கையா ஒருத்தங்க வர் தொடுவாங்க இங்க அவங்க
ஓகே தோழி நன்றி தோழி அடுத்த தலைப்பு மீண்டும் பேசலாம் தோழி